ரி சகோதரி
வணக்கம் தோழி
மதிய வணக்க நல்லா இருக்கே சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே தோழி எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாருமே நல்லா இருக்காங்க சகோதரி
ஆம்
என்ன பண்றீங்க
என்னா இருக்கோ தோழி வேற என்ன பண்றது
சேரிங்க சேர் ஆனா சகோதரி எ பைய வந்துட்டு தண்ணி தண்ணி குடிச்சுட்டு வர்றதுக்குள்ள ஸ்நாக்ஸ் எல்லா எடுத்து எல்லாக் கீழ கொட்டி வெச்சிருக்கா சகோதிரி
அப்டியா தோழி அது அப்டித்தா கொழந்தைங்க இருந்த வீட்
ஆமா சகோ இப்ப கீழ ஸ் சிந்துனாலு பரவால்ல சகோதரி காரமா இருந்துச்சுனா கண்ணுல கீது வெச்சட்டாங்கனா அவ்ங்களுக்கு கண்ணெரிச்சல் வந்துருல ச
ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா
அதுதா சகோதரி ஃபோன் அடிக்கக்குதாமா எடுத்துட்டு வந்து வேகமா குடுக்குறாரு இந்தாங்கன்னு வாய் மட்டு தா சகோதரி வர்ல எ ஃபோனு எங்க இருந்தாலுமே எங்க அடிச்சாலுமே பெட்டு மேல இருந்தாலு ஏறி கொண்டு போய் எடுத்து
ஆமாம்மாம் ஆமா நானு அப்டிதா இப்ப இங்க எங்க ஏ பொண்ணு அப்டிதா ஃபோனு வந்து இப்ப வந்து என்னோட ஃபோன்னா அவளுக்கு கரெக்ட் டா தெரியு அவ ஆப்பாவோட ஃபோன்னா அப்பாவோட ஃபோன்னா கரெக்டா தெரியு யாரோட ஃபோனோ அவ்ங்க கைல குடுக்கணுமா இப்ப வந்து அவ அப்பாவோட ஃபோன எங்கிட்ட கொண்டு தரமாட்டா ஏ ஃபோன அவ்ங்க அப்பாக்கிட்ட குடுக்க மாட்டா யாருடைய ஃபோனோ அவங்கக்கிட்ட தா குடுப்பா அது அது அவளுக்கு அது அப்டி தெரிஞ்சிருக்கு
இல்ல சகோதரி வய்த்துல இருக்கும் போதே வந்து எல்லாமே அப்சர்வ் பன்னுவாங்கன் சொல்லுவாங்க எ பைய வந்துட்டு ஆறு மாச த்துல இருந்தே சகோதரி இங்க அனுப்புவமா எனக்கு வந்து அண்ணா இருக்கானா சகோதரி அவ எங்க எங்க எங்க அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சா அவ மூஞ்ச பாப்பா எங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சா அவரோட மூஞ்ச பாப்பா ஏனா அவுங்க அங்க ஃபோன் அடிக்குதுன்னு அவ்ங்க மூஞ்ச பாத்து சொல்றா அவ அப்டிங்கிற சிக்னல வந்து குடுக் க்கிறாரு அவரு
ஆமா ஆமா கொழந்தைங்க இப்போவு ஃபுல்லா நாலேஜு இப்டிதா இருக்காங்க நம்மதா நாலேஜ் இல்லாம இருக்கோ
ஐயோ இப்ப இருக்க பிள்ளைங்களா சகோதரி இந்த நம்பளை விட அல்ட்ரா லெவல்ல லெஜண்டா இருக்
ஆமாத்தா ஆமா தோழி அதுவு இல்லாம இப்ப உள்ள பிள்ளை
ஆனா சகோதரி அது வந்து ஒரு கரெக்டான வேவ் லென்த்துல வந்து இருக்கணு சகோதரி அதுதா எனக்கு விதம் வளக்குற விதந்தா சகோதரி முக்கியனு சொல்லுவாங்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நாலு பேரு அப்றோ நாளைக்கு யாராவ்து எதாவ்து சொ சொல்லுவாங்க எதா இந்த கொழந்த சேட்ட பண்ணிட்னா போது ஆ இது இவ கொழந்த இப்டிதா வளத்துவா அப்டின்னு ஆனா அது அது அவளுக்கு தெரியாது
ஆமா சகோதரி அதுமே இல்ல சகோதரி அதுமே பாத்தீங்கனா வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க அம்மா தா வந்து அம் அம்மா கிட்டயேதா பொழுதன்னைக்கு இருக்கிறா அவளோட குணந்தானே வருங்கிற மாரிலா பேசுவாங்க
ஆமா கண்டிப்பா தோழி கண்டிப்பா அப்டிதா சொல்லுவாங்க வேற ஒன்னுமே சொல்ல மாட்டாங்க இவ்ளோ நாள் நல்லா பாப்போ அதெல்லா வெளிய வராது எதாவ்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கனா அது மட்டுந்தா வெளிய வரு
ஏ சகோதரி நாங்க இருந்துட்டு போயிட்டம்னா சகோதரி எங்க மாமியா கிட்டலா கேட்டாங்க பைய அப்டி நெஞ்சு போயிட்டு இங்க இருக்கு போது நல்லா பொட்டு போட்டுன்னு இருந்தான் அப்டிம்பாங்க எத நம்ம வந்து ஒழுங்கா பாத்துக்காத மாரியும் பிடிக்காத மாரியும் அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்பறோ பையன கண்டுக்காத மாரியு தா பேசுவாங்க
நௌ கோ
ஆனா என் பையே வந்து சாப்டவே மாட்டா அது அவுங்களுக்கு தெரியு சாப்டறதுக்கு ரொம்ப அட பண்ணுவான்னு அவுங்களுக்கு தெரியு மீறி வந்து குடுத்தம்னா வாந்தி எடுத் இப்ப அவனுக்கு பெறந்ததுல இருந்து வெயிட்டு ஊர மாட்டேக்குது அது வேற விஷ்யோ இருந்தாலு வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டே வந்து அந்த கேள்வி ஏ கேக்குறாங்கன்னு எனக்கு சுத்தமா ப்பா அங்க இருக்குமோது சகோதிரி சொல்லுவாங்க சத்துள்ளதா குடுக்கணு சாமி சத்துள்ளதா குடுத்த தான பையே பின்னாடி வந்து அவனுக்கு எந்த நோய் நொடியு வராம இரு ப்பா சத்துள்ளலதா வாங்கி குடுங்க எதோ நம்ம வாங்கியே குடுக்காத மாரிதா அவுங்க பேசுவாங்க அத எனக்கு கண்டாலே எனக்கு எரிச்சலாகு சகோதிரி
ஆமா ஆமா ஆமா இதா பிரெச்சன இதெல்லா ஏ மாமியார் வீட்ல இருந்து சொல்ல மாட்டாங்க எனக்கு வந்து எங்க அம்மாவோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ல இருந்து சொல்லுவாங்க
இல்ல சகோதிரி யா இல்ல சகோதிரி யாரு சொன்னாலுமே வந்துட் டு அந்த வேர்டு வந்து சொல்லும் போது கண்டிப் ஏனா நா பெத்தவுங்களுக்கு வந்து பா பெத்தவுங்களுக்கு பிள்ள எப்டி பாத்துக்கணுனு தெரியாது நீங்க சொ
ஆமா இவ்ளோ தூரம் நமக் கஷ்டப்பட்டு பத்து மாசோ சுமந்து பெத்த நமக்கு தெரியாத வலியோடி நம்ம பெத்துருக்கோ நமக்கு தெரியாத கொழந்தைங்க எப்டி பாக்கணுனு இல்ல நம்ம அம்மாதா நம்ம அம்மாதான நமக் கிட்ட இருந்து ஒன்னு ஒன்னா சொல்லித்தாங்க இப்டி பண்ண அப்டி பண்ணுனு அவுங்களுக்கு தெரியாத அவுங்க நம்மள நம்மளே இல்ல அவுங்க தான பெத்து வளத்தாங்க
அதேமே சகோதிரி இன்னு கொஞ்சோ வாய் ரொம்ப பேசிட்டோம்னு வச்சுக்க அந்த திரும்ப சொல்லுவாங்க அம்மா வீட்ல இருந்து நா போய் எங்க ஹஸ்பெண்ட ப் போய் ய கொஞ்சோ எதித்து பேசுனு என்ன அம்மா வீட்டுக்கு போனது அப்பறோ உனக்கு வாய் கூடிருச்சு போல ட்ரைனிங்கா அப்டின்ம்பாரு
ஆ
அது வந்து வேணுனே கிண்டல்ஸ்க்கி சோ கி கிண்டலா கேக் கிண்டல் பண்ணுவாரு சகோதரி வந்துட்டு உ அம்மா வு
இதெல்லா வந்து வெளையாட்டுக்கு சொல்றது ஆனா சில பேர் அப்டி உண்மையே சொல்லுவாங்க வெனுனு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தது திமிரு ஏறிடிச்சி
இல்ல சகோதரி நா நா என் இல்ல சகோதிரி நா என்ன சொல்லுவேன்னா அவுங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நா நா எதாவது ஒரு டிசிஷன் வந்து அவர்கிட்ட கேப்ப ஸ் சகோதரி நானு அவர் வந்து எங்கிட்ட இப்ப எங்க வீட்டு இல்ல நாங்க ரெண்டு பேர் பேசுபோது செரின்னு சொல்லுவாரு சகோதிரி இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு யார் வீட்டுக்கோ போயிட்டு வந்ததுக்கு அப்பறோ இல்ல நா முன்ன சொன்னது வேண்டானு நெனைக்கிறே அப்டின்பாரு அப்ப எனக் கு நா அப்ப நமக்கு என்ன சகோதரிக்கு தோணு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தது அப்றோ நா இந்த சேஞ்சு இருக்கு ஏனா அவுங்க வீட்ல எதாவது சொல்லி குடுத்தாங்க அப்டிம்போ உடனே வீம்புக்குன்னு அவுங்க அம்மா சொன்னோனா நம்ம அம்மா சொல்லுவாங்க அப்ப உங்க அம்மா உனக்கு ஃபோன் பண்ணி ஸ் சொல்லி குடுக்குறாங்களானு
ஓ செரிதா
அவுங்க அம்மாவ நம்ம கொற சொல்ட்டோம்னா பதிலுக்கு வந்து நம்ம கிட்ட போட்டிக்கு வந்துருவாரு சகோதிரி அவ வேணுனே வந்து சொல்லுவே உனக்கு வந்து உங்க உனக்கு வந்து கல்யாண பண்ட்டா உனய உனக்கு என்னய தா ஃபஸ்ட்டு பிடிக்கணு உங்க அம்மா அதுக்கப்பறோ தா உங்க அம்மாவுக்கு நீ பெர்யாரிட்டி குடுத்தின்னா நா இப்டிதா சண்ட போடுவே உங்ககிட்ட அப்டின்னு சொல்லுவே நானு
ஹ
இன்னு ஒரு நாலு டைம் நா நாலு டைம் கத்துனேன்னு அவர் வந்துட்டு சாமி ஒங்கிட்ட மனுசே பேசவே முடியாது ந கெளம்புற சாமி எங்கியாது ஃப்ரண்ட பாத்துட்டு வரே இல்லாட்டி நா மொபைல் யூஸ் பண்றேணு அவ்ரு கம் அம அமைதிய போய்ட்டுவரு சகோதரி
ஆமா அப்டி சண்டய அவொய்ட் பண்றது தா உண்மையிலே நல்லதுன்னு சொல்லுவாங்க நல்லது
ஆமா சகோதரி என்ன பொறுத்த வரைக்கு சகோதரி இருக் காங்க எல்லா பண்ணுறாங்க புடிக்கறாங்க சேரி இருந்தாலுமே வந்து நமக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி அந்த எடத்துல வந்து நா உன்ன நம்பி வந்த பொண்ணு நீங்க வந்துட்டு எனக் குனு வந்து ஃபுல் ப்ரையாரிட்டி குடுக்குங்கிறது எனக்கு கொஞ்ச எதிர்பாப்புரு எதிர்பார்புங்குறது எனக் கொஞ்சோ அதிகமா இருக்கு சகோதரி அதனாலயே வந்துட்டு வந்துட்டு எனக்கு இவ்ர் வந்த இவ்ருக்கு வந்து அவுங்க அம்மானா ரொம்ப சொல்லிருக்கருல லவ் பண்ணு போதே சொல்லிருக்காரு எனக்கு எங்க அம்மா ரொம்ப புடிக்கு எங்க அம்மா நீ வந்து நல்லா பாத்துக்கணு அப்டி அம்மா மத்த மத்த மத்த மாமியார்ல எப்டின்னு தெர்ல எங்க அம்மா உண்மையாலுமே வந்துட்டு நாங்க ரெண் எங்க அம்மா உன்ன பொண்ணு மாரி பாங்க அந்த அளவுக்குல உன்ன பண்ண மாட்டாங்க ஃப்ரண்டிலியா இருப்பாங்க ஆனா ஒன்னு சொன்ன மாரி எல்லாமே ஓகே தா இருந்தாலு ஒரு சில விஷ்யத்துல வந்து மாமியாருக் குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு மருமவகிட்ட எக்ஸ்பக் பண்ணுவாங்கள நேரமா நம்ம எந்து
இல்ல இல்ல பொதுவாவே நம்ம வந்து மாமியார் நம்மளோ ட நம்மள நல்லா பாத்துக்கிட்டாலு பொண்ணு மாரி பாத்துக்கிட்டாலு மா மியாருங்கிற ஒரு இத காமிக்க தா செய்வாங்க நம்ம இப்போ வந்து இப்போ வந்து நம்ம வந்து நமக்கு வயசாயி நம்ம மாமியார் ஆயி ட்டோனு வச்சுக்கோங்களே இப்ப நா எனக்கு ஒரு பையனோ இல்ல இப்ப உங்களுக்கு ஒரு பைய இருக்கா நம்ம மாமியார ஆகிட்டும்னு வச்சுக்கோ நம்முளு ஒரு கெத்த அந்த எடத்துல காணிக்க தா செய்வே ஏன்னா நம்ம மாமியார் ஆயிட்டோல்ல அப்டி அந்த ஏஜ்ல நமக்கு வரக்கூடிய விஷ்யோ அது
இல்ல சகோதரி அவந்த கெத்தை நம்ம காட்டணுன்ற நமக்கு வந்து மருமகளா இருக்கு போது மாமியார் பண்றது சில சமய நமக்கு இரிடேஷனா இருக்கு கரெக்டங்களா
ஆனா நம்ம யோசிப்போ என்னனா நம்மள கொடுமப்படுத்திட்டாங்கன்னா நம்ம மருமொள நம்ம இப்டில்லா பண்ணக்கூடாது அப்டின் நமக்கு ஒரு யோ
கண்டிப்பா கண்டிப்பா ச இப்பியு சகோதரி இப்ப அங்க இருந்து சகோதரி இப்ப நா அங்க இருக்குமோது ஒர்க் பண்ணோம்னா சகோதரி என்னால வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது சகோதரி நா அந்த அளவுக்கு பண்ண மாட்டேன்னு வந்து தம்பியு பாத் துகுணு அவரையு வந்து ஒர்க்கு அனுப்பறத இருந்த ஒர்க்கு அனுப்புனு இவனுக்கு தனியா பண்ணி இவ தூங்கு போது நா வந்து சமையல் பண்ணணும்ங்களா சகோதரி அவுங்க வருவாங்க சகோதரி இப்ப வந்து பாப்பாங்க சகோதரி நா என்ன நெனைக்கிறேன்னு இப்ப நா வந்துட்டு ஒரு வேல செய்யு போது வந்துட்டு தம்பிய பாத்துக்கறது அது நமக்கு ஒரு உதவிங்களா நா எந்த வே என்ன எல்லா வேலையு முடிச்சுட்டு நா சும்மா இருக்கு போது தம்பி கூட வந்து விளையாருது அதுல அதுல என்ன சகோதரி உதவின்னு ஒண்ணு இருக்கு நீங்க சொல்லுங்க வந்துட்டு நமக்கு வந்து ஒரு தேவன்னு வருபோது உதவுறதுக்கு பக்கத்துல வந்து ஹஸ் பண்ட் குடி பக்கத்துல வந்து அவ்ர் என்ன சொன்னாருன்ன நம்ம நா வந்து அந்த ஊர் கொஞ்ச ந நா நாலு மாசந்த சகோதரி இருந்திருக்கு அப்டிங்கு போது உனக்கு வந்து வேற எடத்துலக்கு போன செட் ஆகாது புதுசா இருக்கு தம்பி வேற கை கொழந்தையா இருக்கு உனக்கு பழகுறது கொஞ்ச நாளாகு இப் இப் இப்ப நா வேலைக்கு போய்ட்டாலுமே ஆத்தர அவசரம்ன்ன எங்க அப்பா அம்மா வருவாங்க அதனால கொஞ்ச நாள் வந்து பக்கத்துல இருக்கலானு சொல்லிதா சகோரி குடி வச்சாங்கரு அப்டிங்க போது சகோதரி நமக்கு ஒரு தேவை எனக்கு ஒரு நீடு இருக்குபோது அவுங்க அப் அவுங்களோட ஹெல்ப் எனக்கு வேணுங்கு போது நா நெனைக்கு போது அவுங்க வரமாட்டாங்க எப்பயாவ்து சொன்னாதா வருவாங்க மத்த நேரத்துல நா எல்லா வேலையு முடிச்சுட்டு சும்மா இருக்கும் போது வந்தாங்கனா அப்ப எனக்கு அவங்களோட நீடு தேவையே இல அப்ப வந்து என்ன சகோதரி யூஸ் இருக்கு நமக்கு நீங்களே
ஆ ஆமா தோழி
எனக்கு சில சமய கடுப்பாகு சகோ எனக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்ன நீதா நொச்சு நொச்சுனு எங்க அமா பத்தி பேசி டென்ஷன் ஆயிட்டே இருக்கிற நீ ஏதார்த்தமா எடுத்துக்க வேண்டி தானே எதுக்கு நீ அவங்க பண்றதெல்லா வந்து ரொம்ப டீப்பா உள்வாங்கி நீயே பிரெஷர் அயிக்கிற அப்டின்பாரு இருந்தாலுமே வந்துட்டு என்னால இப்ப எனக் எனக்கு அவங்கள வந்து ரொம்ப புடிக்கு சகோதரி எங்க அம்மா மாரி எனா நா கண்சி நா வந்து டெலிவரி ஆன டைம்ல சகோதரி எங்க அம்மா வந்து வீட்ல இருந்து சமச்சு குடுக்கறது எல்லா ஒர்கு அம்மா பண்ணாங்க சகோதரி அ எ மாமியார் தா சகோதரி கூட இருந்து நா வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வர வரைக்குமே நாள் என அஞ்ச அஞ்சாவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க சகோதரி நால் நாளுமே மாமியார் இருந்து எனக் குளிக்க வைக்கிறதுலந்து ரெஷ் ரூம் போன வாஷ் பண்ணிடுறதுல இருந்து எனக்கு ட்ரஸ் மாத்தி பேடு சேஞ்ச் பண்ணி எல்லாமே ஏ டூ ஜெட் அவங்க தா சகோதரி பண்ணாங்க என்னதா என்னதா வந்து இவ்வள ஹெல்ப் பண்ணாலு சகோதரி நமக்கான ஒரு என்னதா ஒரு ஃபீல் நா ஒரு கோபங்கிறது வரதான சகோதரி செய்யு நமக்கு
ஆமா சகோதரி கண்டிப்
நாப் நாப் எப்பயுமே அவர்கிட்ட சொல்லுவ உங்க அம்மா வந்து இவ்ளோ பண்ணியிருக்காங்க அந்த அந்த நன்றிய நா என்னைக்கு மறக் க்க மாட்டே நா வந்து அவங்களுக்கு மருமகளா என்ன கட ஒரு மருமகளா என்னோட பொறுப்பு என்னோட கடமய வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு நா கண்டிப்பா செய்வே அவங்களுக்கு முடியலையா நா ஏதாது பக்கத்துலதா இருக்க ஹெல்ப் பண்ணுவ ஏதாச்சு வேணுனா சமச்சு நா கொடுப்பே என்னோட ரெஸ்பான்சிபிலி நா கரெக்டா பண்ணுவே ஆனா அவங்கள பத்தி நா கொற சொன்னாலு நீ அக்செப்ட் பண்ணிதா ஆகணு அவங்க பண்றது தப்புனு நா கண்ண மூடி ட்னு போ முடியாது அப்டின் அப்டியுமே ஓபன் டாக்கல் எனக்காக சண்டையு அவுரு போடுவாரு நா ஊரு வண்டான்னா சகோதரி எப்படி எ பொண்டாட்டிய நீங்க அப்படி பேசுறீங்கனு சொல்லி ஒடனே சண்டைக்கு போயிருவாரு அவங்க அம்மா கிட்ட அவரு அவ அழுகுறா எனக்கு கஷ்டமா இருக்கு எதுக்கு இப்டி அவட்ட பேசுறீங்க நீங்க அப் அப்டின் சொல்லி அவங்க அம்மாவுக்கு அவருக்கு சண்ட வந்துரு அவங்க என்ன நெனப்பாங்கன்னா வந்து இப்ப பொண்டாட்டிக்காக இப்பயே நீ வந்து இப்டி பேசுற இன்னு பின்னாடில்லா எப்டி அப்டிங்கிற மாரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சறாங்க ஒடனே வந்து அதுமே சகோதரி நா நா வந்து என்ன நா வந்து என்ன சொல்லுவனா ச சகோதரி உங்க அம்மா இப்டி பண்றாங்க எனக்கு புடிக்கல அவர்கிட்ட சொல்லி நா சண்ட போடுவே தவர உங்க அம்மா கிட்ட போய் ஒடனே கேளு நா சொல்லவே மாட்டே வந்துட்டு
தப்பு தான சகோதிரி நம்ம போய் அம்மா கிட்ட கே அப் ப்போ என்ன நினைப்பாங்கன்னா அவங்க நம்மதா ஏதோ சொல்லிக் கொடுக் குறோ எக்ஸ்ட்ராவா நம்ம சொல்லி குடுத்து அவங்க போய் கேக்குறாங்க
நா அதையுமே சொல்லுவ சகோதரி அவ அவர் சொல்லிருவாரு நா வந்து அவ அவ சொல்லுவாரு அவ வந்து எதையுமே வந்து நா நா அன்னைக் கேக்குறனு போன சொல்லி எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு வேண்டா சண்ட பெருச ஆயிடு பயமா இருக்கு வேண்டான் சொல்லி நாந்தா வந்து தடுத்து வச்ச சப்போஸ் நா அவருக்கு வந்து எதாது என்ன பத்தி அவங்க அம்மா ஏதாது கொற சொன்னாங்கனா அவருக்கு கோவ வந்துரு கோவ வந்துச்சுன்னா நீங்க வந்து அவள என்னன்ன பண்ணிருக்கீங்க மூஞ்ச வந்து சிறுசிறுனு அவள்ட்ட காமிச்சிருக்கீங்க அவ அவ எத்தன தடவ என்கிட்ட சொல்லிருக்கா ஆனா ஒரு நாள் கூட வந்து உங்ககிட்ட போய் கேளுன்னு சொன்னதே கெடையாது நானே தா கேக்குறே அப்டினு சொல்லியுமே ஒரு மென்ஷன் பண்ணியுமே அவரு கேப்பாரு இருந்தாலுமே சகோதரி என்னதா வந்து பைய தானா கேட்டாலு இவ வந்து நம்ப நம்ப சொல்லி குடுத்து பொண்டாட்டி சொல்லிகுடுத்து கேக்குற மாரிதான அந்த எடத் துல நமக்கு ஒரு நேம் கெடைக்குது
ஆமா தோழி கண்டிப்பா அது அப்டி தா வரு கடைசிலே அது நமக்
அதுதா சொ ஆமா சகோதரி சேரிங்க் சகோதரி நமக்கான நேரம் முடிந்து விட்டது வேறொரு அழைப்புல நம்ம தொடர்ந்து பேசலாம் சகோதரி நன்றி
சகோதரி கண்டிப்பா நன்றி நன் நன்றி வணக்கம் வணக்கம் சகோதரி